வணக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்க தோழி. நீங்க எப்டி இருக்கீங்க.
நல்லா இருக்கந் தோழி. இப்பருக்குற நம்ளோட காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்டின்னா இப்பிந்த சிலிண்டரோட இது கரண்ட் பில்லோடா தேவைகள் வந்து கொஞ்சோ அதிகமாருக்கு இல்லைங்ளா. இப்ப அதுவு இந்த நமக்கு இப்பருக்குற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமா வந்துகுட்ருக்கு. ஏனா இப்ப மழை காலங்கள் ந்த குளிர்காலங்கள் எல்லா வந்து நமக்கு மின்சார கட்டணம் வந்து ரொம்ப குறைவாக தா வரு. ஏனா அந்த டைம்ல வந்து நமக்கு கரண்ட்டுகள் வந்து தேவைகள் வந்து அதிகமா இருக்காது. ஏ அப்டின்னா அப்போ வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குறதனால ரொம்ப குளீர் காலக காலம்மா இருக்குற நேரங்கள்ல பாத்தீங்கனா நம்போ ஃபேனே வந்து போடாம தா இருப்போ ஏசியு வந்து நம்ப உபயோகப்படுத்த மாட்டோ. ஆனா வந்து இப்ப வெயில் காலம் கள் இப்ப இருக்குறதுனால இந்த வெயில் காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ப ஃபேனோடா தேவையும் அஹ்ஹ் அஹ் ஏ சி யோட தேவையும் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அஹ் நம்ளால அது ரெண்டுமே இல்லாம வந்து ஹ கொஞ்ச நேரம் கூட நம்ளால வந்து இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகள்லா வந்து இப்ப இருந்துகுட்ருக்கு. அதனால பாத்தீங்கனா இப்ப நம்ப ரெண்டு மூணு மாதத்துக்கு முன் வந்த கரண்ட் அ மின்சார கட்டணம் தொகையை விட இந்த மாதம் பாத்தீங்கனா ரொம்ப அதிகமாவே வந் து வந்துருக்கு. அது ரொம்ப ஆச்சிரியமாவு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்டின்னா ஒரு ஆயர் ரூபா அப்டி வந்துட்ருந்த எடத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஒரு இரண்டு மாத காலங்களாக பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிர ரூபாய்கிட்ட வந்து வந்துகுட்ருக்கு. ஏன்னா இத சமாளிக்கிறது அப்டின்றது வந்து ரொம்ப கொஞ்சோ கடினமா இருந்துகுட்ருக்கு. ஆஹ் இன்னு இந்த உன்னுரு இரண்டு மூன்று மாதங்கள் வந்து இப்படிதா இருக்குமா அப்டின்றதும்மே வந்து தெரியல. அதும் போன மாதம் வந்து பிள்ளைகளுக்கெல்லா விடுமுறை அப்படின்றதனால முடிஞ்சளவு எல்லாமே வந்து கொஞ்சோ வெளியில தா நாங்கா இருந்தோ. ஆனா இப்ப வந்து ஆஹ் தொகை வந்து தெரியப்படுத்தும் போது வந்து ரொம்ப அதிர்ச்சியா தா இருக்கு. ஏனா போன மாதம் வந்து அவ்வளவா வந்து உ கா மின்சாரம் வந்து வீட்டுல வந்து உபயோகப்படுத் த்தவே இல்ல. ஏனா ஏ சி ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணாம தா வந்து வச்சுருந்தோ. ஏனா நம்ப ஃபுல்லா வெந்து வே பஸ் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்களா இருந்ததனால வந்து அம்மா வீட்டுக்கு போறது ஆஹ் வெளியில கூட்டிட்டு போறது இப்படியே இருந்ததனால உபயோகப்படுத்தாம தா வச்சிருந்தோ. மின்விசிறி மட்டுந்தா வீட்ல இருந்தவங்க வந்து உபயோகப்படுத்திட்ருந்தாங்க அது அவங்களும் அதிக நேரங்கள் வந்து உபயோகப்படுத்தல. ஏனா அவங்களுமே வந்து ஊருக்கு போயிட்ருந்ததுனால வந்து அவங்களுக் ன்னே அதிக நேரம் வந்து உபயோகப்படுத் தாமதா இருந்தாங்க. ஆனா மின்சார கட்டணம் செக் இப் ப்ப வந்து எ அ பாத்துட்டு அவுங்க சொல்லும் போது வந்து அ மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்டின் சொல்லி சொன்னாங்க நாங்குளு கேட்டோ எதுனால இவ்ள தொகை அதிகமா வந்துருக்கு ஏன்னா போன மாத வீட்லயே இல்லியே அப்டின்னு கேட்டா அவுங்க வந்து இல்ல நீங்க இதுல இருக் க்கறத தான வந்னு நாங்க சொல்றோ அப்டீன் சொல்லீ சொல்றாங்க. அது ரொம்ப கஷ் டமாவே இருக்கு ஏ னா மின்சாரா இதெ ஏதாச்சு பிரச்சனயான் பாத் த அப்டி எதும் ப்ரச்னைகளும் இல்ல. ஆனா எதுனால இவ்ள தொகை அதிகமா வருதுனு தெரியிரதில. ஆனா நம்பா இன்னு ஒரு இர ண்டு மூன்று மாதங்கள் வந்து நமக்கு ரொம்ப கடினமாக தா இருக்கு. ஏனா மின்சார தொகைகள் வந்து நமக் க்ரொம்ப அதிகமா தா வந்துகுட்ருக்கு. ஆஹ் குளிர்காலங்கள் வந்தால் மட்டுந்தா நம்ப்ளால மின்சாரத்தனோட தேவைகள் வந்து கொஞ்சொ குறைய ஆரம்பிக்கு. இத்தனிக்கும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா க்ரைண்டரு இதெல்லாமே நம்ப யூஸ் பண்ணாம தா இருந்துச்சு. கடையில தா வந்து மாவல்லாமே அரச்சுக்குட்ருக்கு. நம்ப தேவையான பொருட்கள் அரைக்க வந்து மிக்சியிலா இந்த சட்னி இது மாதிரி தே மசாலா அரைக்கிறது இதுக்காக மட்டுந் தா வந்து அதையு யூஸ் பண்ணிட்ருக்கு. அதுக்கப் ப்புறம் அதையும் உபகோப்படுத்துறதில்ல ஆனா என்னனா முழு நேரமு பாத்தீங்கனா காலை முதல் வந்து மாலை வரை வந்து நம்ப ஒரு ரூம்குள்ள இருக்கோ அப்டின்னா ஃபேன் வந்து கண்டிப்பா ஓடிக்டே இருக்ற மாதிரிதா இருக்கு. அதனால கூட ஒரு வேலை வந்த உயர்ந்திருக் க வாய்ப்பிருக்கலாம். ஆனா போன மாதம் இல்ல வெ இல்ல அதிக நேரம் வீட்ல ஆனா அப்படியும் எப்படி வந்ததுன்னு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷ்யங்களாதா இருக்கு. இப்பதா பிள்ளைகள் வந்து இய அதுக்கு முன்ன வந்து நம்மக் குட வந்து ல் இப்ப ந கணினி இதெல்லாமே உபயோகப்படுத்தின கூட அந்தளவுக் வந்து கரண்ட் பில் வந்து வந்ததே இல்ல. ஆனா என்னனா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து மோட்டர் போட்டு தண்ணி வந்து கொஞ்சொ மேல ஏத்திக்கிட்ருந்ததுனால மே ஒரு வேல வந்துருக்லாம். அதுவும் வந்து ஒரே அடியா வந்து உம் ஆயிரபா அதிகமா வந்துருக் கறது வந்து ஹா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அந்தளவுக் வரூ அப்டின்ற ஒரு விஷயத்தியே வந்து நாங்க எதிர்பாக்காமருந்தோ. என இப்ப மழையு இல்ல ஆஹ் தொடர்ந்து இப்ப இந்த ஒரு மாத காலமாக வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாருக்கு. அது சில எடங்கள்லல்லா வந் ந்து நூறு நூத்தி அஞ்சி அது மாதிரி எல்லாம் போய்கிட்ருக்றது வந்து ரொம்ப கஷ்டமாருக்கு இப்ப நம்ப வந்து மழ இது ஒரு நாள் இரண்டு நாள் வந்து மழை இங்க வந்ததுனால கொஞ்சொ ஒரளவுக்கு வெயில் ஓட தாக்கம் வந்து கொஞ்சொ குறைவாருக்கு. ஆனா இதே நூத்தி அஞ்சு டிகிரீ அ வெயில் இருக்குற இடத்துலல்லா அவங்க சமாளிக்கிறது அப்டின்றது வந்து ரொம்ப கடினமாருக்கு. அதெயுப்ப பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடம் இருக்குறதுனால வந்து அவங்க வந்து அங்க போயிட்டி எப்டி சமாளிப்பாங்கன்றத யோசிக்கிறதே வந்து ரொம்ப கஷ் கஷ்டமா தா இருக்கு ஏன்னா அவங்களாலயும் ஃபேன் இல்லாம வந்து அங்க இருக்கறதுன்றது வந்து ரொம்ப கடினமா இருக் க்கு ஆனா அவங்க அங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்றத யோசிக்கறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்ப மின்சாரம் ஏதாச்சு கட்டணம் ஏதாச்சு கொஞ்ச குறைச்சாங்க அப்படின்னா அது கொஞ்ச நல்ல இருக்குன் நெனைக்கிற ஏன்னா இப்ப இந்த வெயில் காலங்கள்ல மட்டுந்தா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரொம்ப அதிகமா வந்து நம்ம கரண்ட் வந்து பயன்படுத்து பயன்படுத்திட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அத னால வந்து கரண்ட் பில் வந்து அதிகமாயிட்டு இருக்கு நானும் முடிஞ்சளவு வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும் ஆஃப் பண்றது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இன்னொன்னு என்னன்னா பிள்ளைகள் வந்து வீட்டுல இருந்ததுனால ஆஹ பிரிட்ஜ்ல போயிட்டு அந்த இது இன்கிரீஸ் பண்ணி வச்சிருவாங்க அப்படி இல்லைனா லைட் போட்டுட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவங்க ஃபேன் போடுவாங்க ஏ சி சி போடுவங்க அதுல ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இது மாதிரி ஒரு சில பிரச்சனை வந்து ஒரு ரெண்டு மு ஆ மாசங்களாக வந்து பாத்துகிட்டு இருந்ததுனால வந்து இது கொஞ்சு கஷ்
நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நூறு சத இது வரைக்குமே வந்து உண்மைதா இப்போ இருக்கிற இந்த வெயில் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அந்த கரண்டு பில் கட்டுறதுக்கே வந்து பாத்தீங்னா ரொம்போ கடினமான ஒரு சூழ்நிலை தா நம்ம தள்ளப்பட்டுட்டோம் ஏனா குளிர்காலங்களில் ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து கரண்டு பில் வந்து இரண்டு மடங்கு அதிகமாக தா வந்திருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா கரண்டு பில் வந்து ஆயிரம் ரூபா இல்லைன்னா வந்து ப அதுக்கு கம்மியாதா எங்குளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து வந்திட்டு இருந்துச்சு ஏனா குளிர்காலங்களில் வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ப வந்து இந்த மின் மின் விசிரி அதுக்கப்றோ வந்து பாத்திங்கென்னா அந்த ஏசி இதெல்லா வந்து நம்ம அதிகமா யுபகரிக்க மாட்டோ சோ நம்ம வந்து பாத்திங்கெனா இந்த குளிர் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை திறந்து வைத்து அந்த வாசலில் உட்காரும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு காற்று வரும்போது மனசுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதுவே வெயில் காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதி நம்போ வெளி வெளியில வந்து இந்த மாரி உட்கார முடியாதுன்னா வெயிலோட தாக்கம் வந்து பாத்திங்னா அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ரொம்பவே அதிகமாக தா இருக்குது இப்போ அந்த காலை பொழுதில் மாலை பொழுதில் மட்டு கூட வெயில் போடுறதுக்கு அந்த வெயிலில் போறது நல்லது என்றுதா சொல்றார்கள் பட் டனா வந்து பாத்திங்கெனா அந்த காலை மாலை பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க வெயில் காலத்துல வந்து அந்த வெயிலை கூட வந்து பாத்தீங்கன்னா நம்பளால தாங்க முடியல ஏன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு வெப்பநிலையில தா வந்து திங்கனா இந்த மாதத்தில் வந்து அதிக தா வந்திருக்கு இதுவே நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்து பாத்திங்கெனா கரண்ட் பில் வந்து பாத்திங்கெனா நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது வந்து பாத்திங்கனா வாடகை வீட்டில் இருக்கும்போது கரென்ட்பில் வந்து அந்த வாடகை ஓட் அந்த வி வாடகை ஓட வீட்டுல இருக்குற ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ற ஒரு யூனிட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்ற அமௌண்ட் தா நம்ம அதில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டணம் செலுத்துற மாரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறோ ஏன்னா எங்களோட அம்மா வீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் அவங்க வந்து றாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இரண்டு மாதத்தில் ஒரு முறை கரண்டு பில் வருது அப்பிடின்னா எனக்கு இரண்டு மாதத்தில் ஒரு முறை வந்து இந்த மாதத்தில் வந்து மூவாயிரத்தி எரநூறு ரூபா வந்திருக்கு கரண்டு பில் ஆனா எங்க அம்மா வீடு ஒப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கட்டணம் தா இதுல சொல்லு த்ர மாரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இ இரட்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கு க்ரவங்க பாத்திங்கன்னா கரண்ட் பில்லுக்கு வந்து செலவழிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்திங்கனா அந்த ஐந்தாயிரம் ரூபாய்கே வந்து பாத்திங்கெனா ஒரு தனி வீட்டுக்கே வாடகை கொடுத்து தனியாக இருக்கிற அளவுக்கு வந்து கரண்டு பில் அதுலயுமே அதிகமாக வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்டு பில்ல கொறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது கொஞ்சு முயற்சி எடுத்தால் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வந்து ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் வந்து கெடைக்கும் இத பத்தி நம்ம மறுபடியு நம்ம பேசலாம் தோழி ஏன்னா எதுக்காக சொல்றோனா இப்ப இந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மாதம்னு நெனைக்கிறே கடண்ட ஒரு இண்டு இரண்டு மாதமா வந்து
இப்போ ஒரு ஒன் மாத காலங்களா ஏய் இப்ப வந்து ஒன் றை மாத காலங்களா பாத்தீங்கன்னா விடுமுறை இருக்கு இருதுனால வந்து நம்ம அவங்க வீட்டுல